ஹலோ எப்டி இருக்கீங்கன்னா?
ஆ நல்லா இருக்கேங்க. நீங்க எப்டி இருக்கீங்க?
நானு நல்லா இருக்கே சார் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
ஆ எங்க வீட்லயு எல்லாரு நல்லாரு க்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்ளா?
கேங்க நீங்க சாப்றீங்ளா?
ஆ சாப்ட்டங்க.
என்னது
நாங்க வந்து இன்னைக்கி சாதம், கீர கொழம்பு, அதுக்கப்றோ பூசணிக்கா பொரியல், தயிர். அவல் ஆ காலையில வந்து தக்காளி தொக்கு, இட்லி செஞ்சோம், அந்த தக்காளி தொக்கு இப்ப மத்தியோ வந்து சாப்டோ
பரவாலங்க நீங்க வந்து நல்லா ஆரோக்கியமா சாப்ட்டு கீழ கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு நல்லது அதனால அதுவும் சாப்ட்டு இருக்கீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூசணிக்கா உம் சாப்ட்டு இருக்கீங்க அதுவு நல்லது தயிரும் எடுத்துட்டா வந்து ஒடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கூ
ம் ஆமாங்க தயிர வந்து நம்ம டெய்லி தினமு நம்ம உணவுல எடுத் கத்துக்கிட்டா நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பூசணிக்கால வந்து விட்டமின் பி டுவெல்கல்லா இருக்குங்க அது டெய்லியு நம்ம சாப்டணுங்க ஒரு சிலரெல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூசணிக்காவல்லா சாப்டாம விட்ருவாங்க அந்த மாரி விடாம எல்லாருமே பூசணிக்கா சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கு ங்க நீங்க பூசணிக்கால்லா சாப் விங்களா சாப்ட மாட்டீங்களா
நா பூசணிக்காதா நல்லா சாப்டுவே அதல்லா எனக்கு ரொம்ப புடிக்கும் எது எதல்லா ஒடம்புக்கு கெல்தியோ அதெல்லாம் நா சாப்டுவே நா சாப்டுவே அதே மாரி பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து ஒரு வேக வைத்த மு அய்யோ சாப்டுவே வந்து மாறிய ப்ரோட்டீன் அதனால வந்து நா அந்த முட்டைய வந்து வேக வச்சு கணக்கா சாப்புடுவேங்க சாப்பாடுல வந்துட்டா மத்திய வேலல்ல வந்து நா வந்து அத வந்து ஏற்றுக்கங்க அதே மாரி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா வந்து ஆ ஆ ஐஅம் சிட் வீட்ல வாங்கி நம்ம செய்வோ அதுவு வந்து பாத்தீங்ன்னா ஒடம்
ம் உங்க வீட்ல பிஷ் எல்லா செய்வீங்ளாங்க
ஆங்க எப்பவ்மே நாங்க எங்க வீட்ல வாரத்துல கண்டிப்பா ஒரு டைம் இல்லன்னா ரெண்டு வாரத்துக் ஒரு டைம் வந்து ஃபிஷ் எட்த்து நானே போயி மார்க்கெட்ல வாங்கிட் வாங்கிட் வன்ட்டு பாத்தீங்னா நாங்க எண்ணெயில பொறிக்காம தவால போட்டு மிதமான மசாலாவ தவால போ தவால போட்டு சாப்டுவோங்க ஃபிஷ்ஷுல வந்து நெறைய சத்து ப்ரோட்டின் எல்லா இருக்குங்க என்னன்னா நீங்க மீன வந்து ரொம்ப பொறிக்காம நறைய மசாலா போட்டு சாப்ட்டாதா உங்ளுக் அஜிரணோ ஆ ஹலோ மத்தபடி நீங் நார்மலா என்ன மாரி பண்ணி சாப்
பரவாலங்க நீங் நல்லா ஆரோக்கிமா சாப்பறீங்க மீன் சுத்தமா மசாலா போடம கொழம்பு மாரி கூட செஞ்சு சாப்ட்டா இன்னு நல்லாருக்
இல்லை மீன் கொழம்பு சாப்டது ஒடம்பு க்கு நல்லதுங்க ஆனா வந்து அதுல பாத்தீங்ன்னா எதுவு பெருசா ஒன்னு சத்துகள் கெடைக்காது ரொம்ப ஓவரா புளிப்பா சாப்ட்டுதா வந்து ஒடம்ப்ல வந்து ரத்தோ வந்து சுண்டி ஓவர் புளிப்பாவு சாப்டக்கூடாது ஒடம்புக் வந்து சி சில பேருக் வந்து செட் ஆவாது
அ ஆமாங்க செரி செரி நீங் சொல்றது கரெக்ட் தாங்க அதிக புளி போடமா கொஞ்சமா புளி போட்டுன் தேங்கா பாலு தக்காளி அந்த மாரி எல்லா சேத்து செஞ்சா எதுவ் அவ்ளோ தெரியாதுங்க புளி வேணா கம்மி பண்ட்டா எது தெரியாதுங்க.
ஆமாங்க நீங்க சொல்லற்து சரிதா அதுக்கப்பறமாயி எங்கன வெளிய போறிங்ளா
க எதனா பார்க்கு அந்த மாரி போவோங்க கொஞ்ச நேரோ வாக்கிங் போவோ. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சோ வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணாதாங்க ஒடம்புக்கெல்லா நல்லா ஆரோக்கிமா இருக்கு நம்ம அமைதிய வீட்ல இர்ந்தா எதுவு நல்லா இருக்காது வெளிய போய் நடந்தாதா நம் கொஞ்சோ ஒரு எக்சைஸ் பண்ணாதா மைண்டு ஃப்ரீயா இருக்கு
அ நீ நீங்க சொல்றது சரிதா நாங் வந்து ஈ்வ்னிங் சைட்ல பாத்தீங்ன்னா எங்க வீட்டுக்கு பக்கததுல நாங்க துணி தொவச்சோ அந்த தோட்டத்த வந்து பராமரிக்கிற வேலைல வந்து பா்த்தீங்ன்னா செடி எல்லா இருக்கோ இதெல்லா வந்து நா வந்து எலையெல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப் அதுக்கப்புறமேட்டு சேல் பண்றதுக்கு நா ஈமைல் டைப் சரிப்பா காலைல அ வந்து எனக்கு வந்து நா வந்து தெனமு உடல் கழிச்சு போ நட நடக்க பழறது ஈவினிங் கண்டிப்பா பண்ணனு அது காரணத்தனால பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒடல்ல வந்து குடலு அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியாவு இருக்கு அதே ல்ல நம்ம எ ஓரளவு வந்து நல்லா வந்து இருக்கு அதே மாதிரி தான தோட்டமு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் அந்த பூ இதெல்லா வந்து நம்ம வீட்டுக்கு அனுப் அதா இது ஆ புழுக்கலா தோட்டத்துல கெடைக்காம தோட்டம் பராமாரிக்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா
ம் பரவால்லங்க நல்லா ஆரோக் கியமா உங்க வீட்லயே வச்சு தோட்டம் எல்லா பாத்துக்கிறீங்க பரவால்ல இந்த காலத்துல இயற்கைய நல்லா பாதுகாக்கறீங்க நல்ல விஷயம் தாங்க
ஆமா அதா இயற்கைய நம்ம பாதுகாக் க செடி நெறைய வந்து பாத்தீங்கன்னா மழை வரும் மர செடி மரங்கள் எல்லா கம்மியாகும் மழை வ அதனால செடி மர கொடிகள் எல்லாம் கா அது மாரி பண்ணா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் வளம் மண் நீர் வளம் இதெல்லாம் வந்து அதிகம் அதலா வந்து இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழ்ந்துட்டோம்
சரி நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க நாங்களு அதே மாரி பண்றோங்க நல்ல தகவல் தாங்க சொல்றீங்க நீங்க
ஆமாங்க நீங்க சொல்றது சரிதா அதுக்கப்புறமாங்க நீங்க வந்து அ நாளைக்கு வந்து ஞாய்ற்றுக்கெழம
என்னங்க சொன்னீங்க
நாளைக்கு வந்து ஞாய்ற்றுக்கெழம நீங்க எங்கனா வந்து வெளிய போவீங்களா
இல்லங்க நாளைக்கு வந்து எதனா நான்வெஜ்ஜா எதனா எடுத் து சமைக்கலா நாங்க இருக் கங்க ஏன்னா சண்டே ஆனா நாங்களு செய்வங்க அதனால எதனா வாங்கி செய்யலான்னு ஐடியா இருக்கு சிக்கன் எல்லா நல்ல ப்ரோட்டீன் ங்க அதனால நம்ம சாப்ட்டா நல்லது ஒடம்புக்கு அதனால சிக்கன் எடுக்கலாமா அப்டின்ட்டு எ நெனச்சிட்டு இருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க வெளிய எங்கனா போறீங்களா
இல்லங்க நாளைக்கு வந்து நாங்க வந்து வெளிய போறதா இருக்கங்க நாங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு சுற்றுலாதா நாம்ம வந்து பாத்திங்னா போயிட்டு ம் நறைய பறவைகள்ல்லா இருக்கு அங்க வந்து பாத்தீங் பெரிய அ அ தோட்டம் மாரி இருக்குங்க அங்கே போய் கொஞ்சோ நேர டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோங்க அத்னால வந்து அங்க போன கொஞ்சோ மனசு வந்து ஒரு நிலையாவவு ரொம்ப அமைதியாகவு இருக்குங்க அங்க போனா நம்ம யோக் காலா பண்லாங்க
ம்ம்ம்ம் பரவால்லங்க நீங்க நல்லா யோகா இந்த இயற்கை பாதுகாக்கற்து உடற்பயிற்சி அந்த மாதுரி நறைய விஷ்யங்கள் செய்றீங்க நாங்களுமே உங்கள மாரி நல்லா இந்த மாரி விஷயங்கள் பார்த்து நீங்க சொல்றதாச்சு எனக்குமே செய்யணுன்ட்டு ஆர்வோ இருக்குங்க நானு இதுக்கப்புற அந்த மாதுரி ஃபாலோப்
அ அ அடா அதுக்கப்புறமேட்டு இப்ப பா வெய்யில் மழை எல்லா பரவால்லயாங்க வெய்யில் காவ் கொஞ்ச தடி திருச்சா ம் உங் ஊர்ல மழ பேஞ்சிருச்சா
து வர்லங்க பரவால்ல இப்போ வெயில் தான் காஞ்சினு இருக்கு ஆனா என்னாச்சு காலையில வந்து கொஞ்ச மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இப்ப வந்து அவ்ளவா எதுவு இல்லங்க பரவால்ல நார்மலாதா இருக்கோ எதுவு ப்ரச்சன இல்லங்க ஆனா வெயில் ஓகேவா இருக்கு ரொம்ப வெயில் அதிகமா இல்ல வெளியேப் போனா தெரியும் போல நாங்க வந்து இங்க உள்ளவே இருக்கனால எங்களுக்கு எதுவு பெருசா தெர்லங்க உங்க ஊர்ல எப்
சார் இங்க பரவால்லங்க ஆ வெயில் இல்ல கொஞ்சமஒரு மாதுரி மிதமான வானிலையவே இருக்குங்க ஆ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெயில் மழ கால வர்றதுனால நம்ம வந்து உஷாரா இருக்குனு அ என்னா வந்து இதுக் அப்றமேட் பாத்தீங் கொசு அதிகமா வருப்பு சுத்தால் தா அதிகமா வீட்டுக் போறங்க நல்ல நம வீட்ட சுத்தி பாதுகாப்பா கொசு வேலைகள் பமே தண்ணி தேங்க விடாம அ எல்லாத்யு வந்து மாடிப்படி மேல மாடி விட்டத்துலலா பாத்துக்கங்க எல்லா வந்து பாத்தீங்ன்னா ட்ரம்ல ல்லா தண்ணி எல்லா புடிச்சு மூடி வெக்காத இருக்காட்டா ட்ரம் உள்ளார்லா தண்ணி புடிச்சு தா தூக்கி வைங்க சுத்தமா வெச்சுக்குங்க தண்ணி அதனால வந்து நோய் மழ காலம் வந்து வீட்ல வந்து விஷ்
ம் சரி சரி நீங்க சொன்ன மாரியே பண்றாங்க ஆமாங்க மழக்கால வந்தா நறைய நோய்கள் வருங்க இந்த நீங்க சொன்ன மாரி தண்ணி எல்லா தேங்கிது அவுங்க இந்த டயரு தேங்கா வெட்டி போற மட்ட அந்த மாரி எல்லா தண்ணி தேங்ச்சுன்னா கொசு வந்து வந்து ஒக்காந்து முட்டயிட்டு அது நறியா ஆயிடுங்க அது நமக்கு வந்து நைட்ல கடிக்கிற கொசு விட பகல்ல கடிக்கிற கொசுனால தா நமக்கு அதிகமாக ப்ரச்சன வரு ஒ அந்த டெங்க்கு அந்த மாரி எல்லா அதனால இன்னு நீங்க சொன்ன மாரி கொஞ்சொ பாதுகாப்பாதாங்க இர்க்கணு எல்லா த்தியு சுத்தப்படுத்தி வெக்கணு
நீங்க சொல்றது செரிதா மேம் காலைல பற கடிக்கிற கொசுனாலதா டெங்கு வந்து பரவுது அதனால வந்து நம்ம சுத்தமா வெச்சிக்கறது வந்து நல்லது நா அதே மாரி மழை தண்ணியு வந் என்னாப்பன்றது ஆ அத் சேகரி மழை தண்ணி வீனடிக்க கூடாது சேகரி னோ அதே மாரி பாத்தீங்னா நம்ம வீட்டுக்கு முன்னால பின்னால எதனா தொட்டி எதையு தறந்து வெக்க கூடாது மூடி வெச்சு அதுக்கப்பறமா பாத்தீங்னா வந் நீங்க ஈவ்னிங்ல நா ஸ்நாக்ஸ் எட்த்துவ சாப்ட்டுவீங்ளா மெ
ஸ்நாக்ஸ் வந்து எப்பனா செஞ்சு சாப் வும் அந்த கொளுக்கட்ட அப்றோ அந்த அட ந்த ராகி அட சொல்லுவாங்கள்ள
செரிங்க அடனா எப்டி செய்ணுங்க சொல்லுங்க நானு எங்க வீட்ல செஞ்சி
அதாங்க இந்த இந்த கேவுரு மாவு எப்டி செய்வனா நல்லா மாவ எடுத்து ஜளிச்சு வெச்சுக்கிட்டு அதுல வந்து கொஞ்சமா முருங்க கீர நல்ல எலசான முருங்க கீர எத்து வந்து உருவி போட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு வெங்காய நல்லா பொலி பொடிசியார் அரிஞ்சு நறுக்கி அதுல சேத்துக்கின்னு பச்ச மொளகா வந்து ஒன்னு ரெண்டு சின் சின்தா பொடியா அரிஞ்சிட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சமா சோட்டா மாவு கொஞ்ச தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுக அது வந்து நம்ம தோச ஊத்தற மாரி தண்ணியாலா கரச்சிடக் கூடாது தட்டியாவே இருக்கணு கைல வந்து நம்ம இப்டி வெச்சு தட்டுற மாரி இருக்கணுங்க அது வந்து தவா
ஆ தெரிதுங்க இது சான் படமா எனக்கு எது தவால வந்து நம்ம உப் திட்டு அது வந்து தோச மாரி வந் சாப் ஃபோர் தர்ட்டீக்கெல்லா சாப்ட்டீங்னா நல்லாருக்கோ இந்த இ டுக் வந்து பாத்தீங்னா நீங்க அப்டி பனங்கற்ப்பே எல்லாமே நாட்டுசக்கர எல்லாமே தொட்டு சாப் வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கோல்ல ஈவி்னிங் டைம்ஸ்ல இது வந்து கொழந்தைங்களுக்கு தரலா வீட்ல இருக்க பெரியவங்க எல்லாரு எல்லா வகையினரு சாப்புல்லா ஒடம்புக்கு நல்லது மு குறிப்பா பாத்தீங்னா சக்கர நோய அவ்கெல்லா இத இது சாப்புல்லா இரும்பு சத்து வந்து கொஞ்சோ அதிகமாக இதுலர்க்
ம் ஆமாங்க ஆமாங்க இது நல்லா ஒரு சத்தான உணவுதாங்க நம்ப இத வந்து காலிலே ஈவி்னிங் அந் ந்த மாரி அப்பன்னா கூட செஞ்சு சாப்புல்லா நீங்க சொல்ற மா கொழந்தைங்களுக் கொத்தா கொழந்தைங்க ஏதோ வி விரும்பி சாப் டுவாங்க
சேரிங்க உங்ககுல்லா பேசி எடுத்து நன்றீங்க திருப்போ மீண்டும் அ
ஆ ஓகேங்க நன்றிங்க